ஹலோ ஹலோ வணக்கம்
கேக்குதுங்களா
கேக்குது சொல்லுங்க
சொல்லுங்க என்ன டாபிக் பேஸ்லாம்
ம் ஃபுட் பத்தி இல்ல மூவி பத்தி
மூவி பத்தி பேசுவோமா
ஆ புதுசா வந்த மூவி எதனா பாத்தீங்க
லாஸ்ட்டா என்ன படோ பாத்த இந்த டுவெண்டி நைன்னு ஒரு படோ வந்துச்சுல அத பாதிலே பா பாதிதா பாத்த அதுக்கு முன்னாடி இந்த கருப்பன் படோ பாத்த நல்லா இருந்துச்சு
எனக்கு அந்த மூக்குத்தி அம்மன் மூவி மாதிரி இருந்துச்
ஆமா ஆமா சேம்மா அதேதா இந்த சூரியன் அந்த கோர்டு ஃபெக் ஃபுல்லா அந்த மூக்குத்தி அம்மன்ல இருக்குற மாரியேதா இருக்கு
ஆ நானு கொஞ்ச நேரோ பாத்துட்டே இருந்த அப்பறோ எனக்கு ஒரு ஒரளவுக்கு மேல போச்சுன்னா ஒரு மாரி கொஞ்சோ நனுசுல இருட்டேடிங்கா இருந்த மாரி இருந்துச்சு கொஞ்ச ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்பறோ கொஞ்ச நேரோ எனக்கு இந்த சாப்புறதப்ப மூவி பாக்குறது புடிக்கு அதனால நா அப்டி உக்காந்து பாத்துட்டு இருந்த
ஆனா இதெல்லா பீஜீயம்மு இதெல்லா பாத்தோ செம்மயா இருந்துச்சு அதனா நல்லாதா இருந்துச்சு
ம் பீஜீயம் நல்லா இருந்துச்சு அதுக்காக அந்த மூவி பாக்லா மூவில சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ரெண்டு சாங்குமே நல்லா இருந்துச்சு
ஆ கருப்பசாம்பா ஆ
ம் இல்ல இன்னொரு சாங் இருந்துச்சு ஆர்ஜி பாலாஜியோடது
ஆ நா சாங் அந்த ஒரு சாங் மட்டுந்தா கேட்ட இப்போ லேட்டஸ்ட் லாஸ்ட் லேட்டஸ்ட்டா பரிமலானு போன்னு ஒரு படோ வந்துருக்கு அது காமடி படமா இருக்கு அப்டினாங்க அது அதெல்லா பாக்கல அது பாத்தா நல்லா இருக்குன் தோணுது
அது பாபநாசு மூவி ஸ்டோரி மாதிரியே ஆனா கொஞ்சோ ஃபன்னா இருக்குதாமா
நம்ம கசிச்சுட்டே இருக்குலா அப்டின்ற மாரி சொன்னாங்க
என்னட் ட்ரை பண்ணி பக்கலா இன்னிக்கு கனி நைட் ஃபுல்லா பினிஷ்
நீங்க தான் புரியல எது
டுவென்டி நைன் ஃபுல்லா பினிஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு
ஆ இன்னு முடிக்கல அது லவ் ஸ்டோரியா இருக் க்கா கரகா நா வீட்டுள்ள பாக்க மாரி இருக்கு அ பாத்துட்டா பாப்பாவு பாத்துட்டே உக்காந்துருக்கு அது போய் படிக்க மாட்டேங்குது அதனால அந்த படத்த
இல்ல அது வேணா அஷ்கு பண்ணிருக்காங்க அதபத்தி நல்லா இல்ல நீங்க பாக்கலாம் கொழந்தைங்கள பாக்குற அளவுக்கு கிஸ்ல
நம்ம பாக்கலாம் கொஞ்சோண்டு இது பாக்கலாம் அது என்ன தெரியாத வேன்ட்டு பாக்க எனக்கு புடிக்கல அதனால அந்த படத்த அப்டியே டிரா பண்ட்டே
கண்டிப்பா எல்லாமு அப்பிடிதா இருப்பாங்கன்னு நெனைக்கிறே
ம் ச்சே அம்பது இருக்கிறப்பயு அப்படிதானே ஃபீல் பண்ணுச்சு எதுக்கு இவங்க சம்பந்தமே இல்லாம அப்பதக்கி இப் அப்பதக்கி இப்ப இருக்க மாரி லவ் பத்தின நாலேஜ்லா கெடையவே கெடையாது ஆ அப்பதக்கி ஏன் லவ் பண்றாங்கங்கற மாரி இருக்கு இப்ப எல்லாத்துக்குமே ப்ப எல்லாமே தெரியுதா எதுவுமே ஒளிவுமறைவே இல்லாம தெரியுதா இத பாக்குறவங்களுக்கு சங்கடமா இருக்கு
டீனேஜ்ல வேற இருந்து பாக்குதுங்களா ரொம்ப சங்க டமா இருக்குது அப்பல்லா
அப்ப நீங்க என்ன பண்ணணுன்னா அந்த பீரியட்ல கொஞ்சோ இல்ல நீங்க கொஞ்சோ அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா அட்டாச் ஆக ட்ரை பண்ணணு இல்லன்னா அந்த மாதிரி வரப்ப நீங்க அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
நா பேசுவே பாப்பாகிட்ட எல்லா ஆஹா எல்லாமே ஃப்ரீயா பேசுவே அதனாலதா அவங்கள்ட்ட எதுவுமே இந்த மாரி விஷயத்துல கூட நா சொல்லிடுவே லவ்வுனா அப்பிடிதா இருக்கு அப்டிதா இருக்கு என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பா எல்லாத்துக்கு நடக்க போதுதா ஆனா லைஃப்ல ஆ பேசுறப்பயு எல்லாமே பேசுவே பையனையு சரி பொண்ணயு சரி வச்சுருவேன்னு சொல்லுவே ஃபிரெண்ட்லியா ஹேண்டில் பண்ட்டு போயிருவே
ம் நியாம் சிலவங்க அத மறைச்சு ஒழிச்சு அப்பிடி பண்றப்ப அது வந்துட்டு அந்த கொழந்தைகளுக்கு ஓ இதெல்லா நம்ம மறைக்கணு இதெல்லா நம்ம ஹோல்டு பண்ணனு
இது வேண்டா வேண்டான்னு எதல்லா நம்ம சொல்றோமோ அதுனாலதா வேணு வேணு வேணுன்னு ட்ரீட் பண்ணுவ அடம் பிடி க்கிற மாரி இருக்கு
ம்
நம்மளுமே அப்பிடிதானே நம்மல்லா யா அப்பல்லா ஏ லவ் இருந்தது இல்லா மல்லா இல்ல அப்ப எல்லா என்ன பண்ணுவாங்க ஒரு கிஸ் சீன் வந்தா ஆஃப் பண்ணிடுவாங்க கட்டி பிடிக்கிற சீன் வந்தா டபக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாரி ஆஃப் பண்ணிடுவாங்க அப்பதா தோணு ஏன் இவுங்க இப்டிலா பண்ணிட்டுருக்காங்க வச்சிட்ருக்காங்க அப்டின்னு தோணு
ம் ம்
ஒரு பாட்டு பாடுனதுக்கே திட்னதல்லா இன்னவரைக்கு என் லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு விஷயோ
யாரு திட்டுனா
எங்க வீட்டு்லதான் அம்மா வீட்டுல எங்கே அந்த வெணணிலா சாங்கோன்னனு வரும் தெரியுமா
ஆஹ்
அதுல எனக்கு என்ன இருப்பது ஒரு மனசுனு அந்த லைன் வரும் பார்த்தீங்களா சத்தியமா அப்பதிக்கு அந்த லிரிக்ஸ் பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது தெரியாது நாலேஜேயே கெடையாது இன்னைக்கு யோசித்துபார்த்தாலும் நான் சிரிப்பா இருக்கும்
திட்டனாங்களா
ஆமா எடு விளக்கமாரு அப்டினாங்க நான் ஓடியே போய்டேன் நானு இன்னமும் என்ன நடந்ததுனு சிரி புள்ளலைங்ககிட்ட ட்டு பாட்ட பாடிய வீட்டுல த
ஆனா இப்பவரைக்கும் அந்த ஒரு நால் அஞ்சு வயசு கொழந்த அந்த குழந்தை கேக்குற பாட்டெல்லாம் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு
ஆமா கேக்கு மட்டும் இல்ல பாட்டுதுங்கப்பா
உம் அதுதான் அதுதான் ஹைலைட்டே
அர்த்தமே தெரியாம பாடுறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு
பிசறாம அப்படியே பாடுவா சம் டைம்ஸ் நான் சாங்ஸ் கேட்டுட்டு இருப்பேன்
லேட்டஸ்டா ஒரு பாட்டு ஒன்னு வந்துச்சதுல
என்ன சாங்
அ என்ன மோ ஒரு சாங் வருமே இவங்க அவங்க பேர் கூட பாட்டுன பாட்டு ஒண்ணு வரும் இந்த போக் சாங் அது ஒன்னு வரும் சிக்கனு சிக்குனு வராலே ஆ பவளமல்லி சாங்கு ஐயோ அதுக்கலாம் அர்த்தம் தெரியாம இந்த பிள்ளைங்க பாட்டு பாடுறது அதெல்லாம் நெனச்ச சிரிப்பா வரும்
ஹ நீங்க அர்த்தத சொல்லாத வரைக்கும் அது சந்தோஷமா பாடிட்டு போயிருவாங்க இங்க அர்த்தத சொல்லி சாயங்காலம் போலாம் அவங்களுக்க புரியிற மாதிரி புரிய வைக்க புரியட்டும்
எங்க பாப்பாக்கு ஓரளவு நாலேஜ் இருக்கு இது பாத்தா அம்மாவுக்கு பிடிக்காது இது பாத்தா எங்க பையன் அப்டி கிடையாது அதாது எது பாத்தாலும் ஆ னு இப்டியே பாக்கும் அது குழந்தையாவே பாத்தாச்சு அது கல்ல கபடமே இல்லாம அ னு பாக்கப்ப அப்டியே சி ரிப்பா இருக்கும் சிரிப்பா வரும் மனசுக்குள்ள மாதிரிய வேதனையா இருக்கும்
நீங்க அதெல்லா பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அதான் நல்லது
கீதா அப்டிங்கிற மாரி இருக்கும்
ம்
மொபைலே எடுத்துக்கோங்களே ஏது நல்ல விஷயம் பத்து வந்துச்சுன்னா கெட்ட விஷயம் இருவது வருது கண்ணுக்க முன்னாடி இதுங்க அசைன்மென்ட் எழுதுனா மொபைல்ல தா எழுது ங்க எத ஷேர் பிள்ளைங்க ஃபிரண்ட்ஸ்வோட ஷேர் பண்ணாலும் மொபைல்ல தா ஷேர் பண் ணுதுங்க
சரி இப்போ ஓகே இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லா இப்ப எனக்குலாம் கொழந்தை வந்துச்சுன்னா அந்த கொழந்தைங்க என்னல்லா பண்ணும் யோசிச்சு பாருங்க இந்த ஜென்ரேஷனே ஓகே இப்போ உள்ள கொழந்தைங்க கூட ஓரளவுக்கு பொறுப்பா இருக்குதுங்க
கண்டிப்பா
என்னோட அக்கா பொண்ணு வீடு தொடடைச்சிடும் அதுக்கு இப்ப தா ரெண்டா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகுது அந்த பாப்பா எங்க அக்கா வந்து பிரக்னண்டா இருக்கு மூணாது கொழந்தை ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க இருக்கு அந்த ஃபஸ்ட் பாப்பா வந்ததும் அவ சாப்பிட்டு வை க்கிற தட்டு அதெல்லா எடுத்து போய் சிங்ல போட்டு அந்த தட்ட கழுவி வச்சிருவா
ஆ
ஓரளவுக்கு ஹெல்ப் பண்றா வீட்ல ஏதாது கீழ இருந்துச்சுன்னா எடுத்து மேல துக் கி வச்சுக்குவா ஓரளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்றா பரவாயில்ல நமக்லாம் அந்த மாதிரி நம்ம சின்ன கொழந்தைய இருக்கப்போ நம்ம அம்மாவுக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருப்போமனு தெர்ல ஆனா பட் அவ எல்லாமே பண்றா
நானு வீட்ல எல்லா இருந்துச்சுன்னா ஆளாளுக்கு வேலை பிரிச்சு குடுத்துருவேன் டிவேட் பண்ணி குடுத்துருவேன்
ஆ
ஆனா அதுல என்ன பண்ணுதுன்னா பாப்பா கொஞ்சோ அந்த வகையில ஏமாறுது அவன் என்ன பண்ணுவான் நா தண்ணி தூக்கி ஊத்துறேன்னா இப்ப நா வீடு கூட்றனா நீ குப்ப அள்ளணும் நா பாய போட்டேனா நீ தலகாணி போடணும்
ம்
அப்டிங்கற மாரி பிரிச்சுக்கிட்டாங்க
பரவாயில்ல
ஒரு ஆளு ஒரு இது கம்ப்ளீட் பண்ணு முன்ன அவன் என்ன பண்றோம் நான் தலவாணி பாய் போட்ட நி போயி தலைவாணி போட்டு போ படு அப்டிங்கிறோம்
செரி செரி
ஒவ்வொரு கொழந்தையும் ஒவ்வொரு மாரி வளறுதுங்க என்ன பண்ண முடியும் அது ஒரு சில சமயம் நல்லா இருக்கும் நல்ல மூடூல இருக்கப்பவும் நல்லா இருக்கும் போட்டி போடுற ஆர்கயூமெண்ட் பண்றது பாத்தா நம்மளுக்கு கடுப்பா வரும்
அது எல்லாருமே அப்டிதான் இன்னி எங்க வீட்ல என் ஹஸ்பண்ட் அப்டிதான் பண்ணுவாங்க எங்கிட்ட போட்டி போடுவாங்க குழந்தைங்க ஓகே பட் அவங்கள இப்டி மனசுல எனக்கு சொல்ல ரொம்ப இரிடேட்ங் ஏண்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி இருக்கும்
ஆமா படிப்புல விட்டு குடுக்காது ஒன்ன ஒன்னும் நீ சொல்றியா நான் சொல் றன் நீ படி இத படி உண்னாலும் முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிக்கோங்க
பரவால அத யாச்சும் பண்ணிக்கிறாங்களே
அக்காகு நான் அட்வைஸ் பண்ணிட்டுக்கப்ப சொன்னா உங்களால கண்டிப்பா முடியும் உங்களால கண்டிப்பா க்ளாஸ் ஃபஸ்ட்டு என்ன ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டே உங்களால முடியும் நீங்க முயற்சி பண்ணுங்க நீங்க அப்பப்ப மறந்துடறீங்க அதை எழுதி எழுதி மட்டும் பாரு இத அவன் சொன்னான் அன்க்கு காலையில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டுருக்கப்ப கண்டிப்பா உங்களால பண்ண முடியும்
ம்ஹ்
குழந்தைங்கல நம்ப என்ன டீச் பண்றோமோ தானே வளருவாங்க
அதனால டிமோட்டிவேட் பண்றதே இல்லை உன்னாலும் முடியும் அவளோதான் கலவன் அப்டி அட்வைஸ் பண்ணிட்டு தான் அது க்கும் ஆமமா கண்டிப்பா நான் இத் இதான் தப்பு பண்ணேன் இதுன இ இதனாலதான் இப்டி ஆச்சு இதனால அப்டியாச்சுன்னு பாப்பாவும் சொல்லுது
சூப்பர் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அந்த புரிஞ்சிக்கிற தன்மை இருந்தாலே ஓகே புரியலனா ம்ம்
அப்புறம் சில விஷயங்கல இவ அட்ஜஸ் பண்ணிட்டு போயிருவா ஆனா அவன் எதுலயுமே ஐஞ்சு வேலை செய்யறதுல இப்ப ரொம்ப சோம்பேறித்தனமா ஆய்ட்டா இப்ப காலையில அவங்க அக்கா டியூஷன் போயறாளா அதனால அவனுக்கு முழு